ஹலோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருேன் சாப்ட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா ஸ்நாக்ஸ்
சாப்ட்டாச்சு
என்ன ஸ்நாக்ஸ் சாப்ட்டீங்க
நானு என்னப்பா சுண்டல் நீங்க டீ சாப்ட்டீங்களா
ஆ டீ சாப்ட்டங்க சுண்டல் வித் டீ சாப்ட்டீங்களா ஆ ஸ்நாக்ஸ் எல்லா சாப்ட்டோம் அப்றம் சொல்லுங்க என்ன பண்றீங்க ஒரு ஸ்பெஷல் இல்லங்க இன்னைக்கு
ஒன்னுலயா ஓஹோ
ம் சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க
நா எங்க ஸ்கூல் போயிட்டு இப்பதா வந்த
ச்செ ச்செ செரி
சரி வந்த ஒடனே இவங்க குழந்தைங்ளு இப்பதா வந்தாங்க எல்லாமே வன்ல தா வந்தோ
செரி செரி செரி இப்பதா வந்து யறங்கிருக்கீங்க
ஆமா வந்து வா ஹாப்ன்வர் ஆயிடுச்சு நாங்க ஃபைவ் ஓ கிளாக்கே வந்துட்டோ
செரி செரி செரிக் அப்டி அ ப்ரெஷ் அப் ஆய் ட்டு உக்காந்துருக்கீங்க பசங்க வந்து படிக்கறக்கு ரெடியா இருக்காங்க
டீய சாப்டுட்டு சும்மா அப்டியே ஓக்காந்துட்ருக்கோ
பசங்க படிக்க ரெடியாகலயா இன்னு பசங்க இன்னு படிக்கறக்கு ரெடியா அகலையா கேக்குது கேக்குது சொல்லுங்க
இப்பதா ரெடி ஆனாங்க
ஆ பிள்ளைங்களுக்கு என்ன ஹெல்த்தி ஃபுட்டல்லா குடுப்பீங்க டெய்லி காலைல மதியோ
டெய்லி காலைல வந்து மோஸ்டா வந்து நம்ம ஆ இது தோச அப்றோ அது கூட ஹெல்த் மிக்ஸு ட்ரிங்க்கு அது குடுப்போ ஹாப்நூன் ரைஸ் வெஜிடேபிள்ஸ் தா
நைட்டு வந்து அப்டியே சப்பாத்தி ஒரு நாள் தோச ஒரு நாள் இட்லி ஏன்னா அவ்ளோ அவங்க ரைஸுமே சாப்ட மாட்டாங்க டிஃபன் ஐட்டம்ஸ்னா ஈஸியா சாப்ட்டுறாங்க
ஆமா அது வேற தோசலியே டிஃப்ரெண்டான தோசல்லா குடுப்பீங்களா
ஆமா ஆமா கேரட் தோச பீட்ரூட் தோசா
அது இல்லங்க கொஞ்சோ தானியங்கள் நவதானியங்கள் இருக்க மாரி தோச கம்பு
நாம கம்பு கம்பு தோச இருக்கு அத பண்ணிருக்கே ஒரு டைம் பண்ணிருக்கே அவ்ளோதா
அதெல்லா சாப்டுவாங்களா குழந்தைங்கலா சாப்டுவாங்களா சாப்டுக்குறுவாங்க ஹலோ கேக்குதாங்க கேக்குதா ஹலோ கேக்குதாங்க டவர் இருக்கா உங்களுக்கு
ஆ நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்க உங்ளுக்கு கேக்குதா
இப்பதா கேக்குது
ஆ எனக்கு கேக்குதுங்க
சரிங்க மத்த ஃப்ரூட்ஸ்ல்லா நல்லா விரும்பி சாப்டுவாங்களா
ஆ ஃப்ரூட்ஸ் எல்லா நல்லா சாப்டுவாங்க
ஆ நைட்டுக்கு நைட்டுக்கு இட்லி தோச சப் ப்பாத்தி இந்த மாரி சாப்டுக்குவாங்க ம்
அது கூட கொஞ்சோ காய் இருந்தா போது அவங்ளுக்கு
ஆ இந்த மாதி
சட்னி தா வேணுங்கிறதல்லா இல்ல காய் இருந்தாலே போது
காய் நல்லா சாப்டுக்குறுவாங்க
ம் நல்லா சாப்டுவாங்க ஆ கலியுருண்ட வந்து எங்க அம்மா நல்லா செஞ்சு குடுப்பாங்க ஆனா எனக்கு செய்ய தெரியாது
ஆ அவு ச பசங்க சாப்டுவாங்களா களி எல்லா செஞ்சு குடுத்தா கேப்பக்களி வெந்தயக்களி அதெல்லா முன்னாடி செஞ்சு தருவாங்க நம்ம ரொம்ப நல்லதுன் சொல்லி
ஆமா இப்பெல்லா யாருங்க அதெல்லா செய்வா யாருமே செய்ய மாட்டாங்க
ஹிட்டு அதெல்லா சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது பேக் பெயின் வராது ஹிட்டே குறைக்கு அப்டின்னு செஞ்சு கொடுப்பாங்க இப்ப யாமே செஞ்சு தாரதில்ல சாப்பிடறது இல்ல ஒரு சில கடைகள்ல்லா பாரம்பரிய உணவுனு சொல்லிட்டு சேல்ஸ் பண்றாங்க பாத்துருக்கீங்களா ஹாலோ கேக்குதாங்க
ஆ கேக்குதுங்களா உங்களுக்கு கேக்குதா
கேக்குது
இப்பெல்லா கொஞ்சோ பிஸி லைஃப் ஆயிடுச்சு என்ன
ஆமாங்க இப்ப வந்து யாருமே அவ செய்றது கிடையாது அவசரவசரமா நைட்டு இட்லியே ஊத்தி தோசைய ஊத்து வா சப்பாத்தி போடவா அப்டின்னு போய்கிட்டே இருக்காங்க
ஆமா நின்னு கூட தண்ணி குடிக்கிறது இல்ல நம்ம
ஆமா ஆன நீங்க சாட்டடே சண்டேஸ்ல கூட நீங்க செஞ்சு தரலாமே அந்த மாரி
சட்டர்டேஸ் கூட எங்களுக்கு ஸ்கூல் தாங்க
ஸ்கூல் இருக்கு
எல்லா சாட்டர்டேயுமே ஸ்கூலு
அதனால ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டி
ஒண்ணுமே செய்ய முடியாது அதுவு வீட்டுல வீட்டு்ல யாருன்னா நா பாப்பா ரெண்டு பேருமே அப்பற ஹஸ்பண்ட்
இதெல்லா செய்றதுக்கு டைம் ஆகு
ஆமா டைம் ஆகு பிளஸ் அவரு ஒர்க் போறாங்க நாங்க மூணு பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பணு
ஆமா அப்டிங்குபோது நம்ம அவசர அவசரமாதா செஞ்சுட்டு போகணு எல்லாத்தையுமே
ஆமா ஆமா ஆமா
அதுனால இந்த மாரி பாரம்பரிய உணவல்லா செய்யறக்கு டையம் இருக்காது
ரொம்ப டயர்டுங்க
கூழ்ல்லா சாப்புடுவாங்களா கூழ் கேப்ப கூழ் கம்பங்கூழ்ல்லா
ஆமா ஆடி மாசத்துல கோவில்ல குடுப்பாங்க இல்லையா
ஆமா அத் சாப்புடுவாங்க அ
அதுனால பிரச்சனையே இல்ல அவுங்க அத சாப்புடுவாங்க
வீட்ல செய்ய மாட்டெங்கெ கோயில்ல வாங்கி் குடுத்துருவிங்க சாப்ட்ருவாங்க
ம்
சேரி எங்கெயோ ஒரு எடத்துல சாப்ட்டா செரிதான ஒ ஒடம்புக்கு ச அந்த இது ஹெல்த்து வந்தா சரிதா எப்ப சாப்ட்டா அதுக்குரிய ஹெல்த்து நமக் கெடச்சா போது மத்தபடி என்ன சாப்டுவாங்க விரும்பி சாப்டுவாங்க அவுங்க கேக்குதாங்க
ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ
கேக்குதாங்க ஒங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
க்குதா அப்பப்ப கட் ஆயிர்து உங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிது
இப்ப கேக்குதுங்ளா
அ கேக்குது டவருக்க எடத்துல இருங்க கொஞ்சொ
ஆமா ஆமா ஆமா டவரு தாங்க கொஞ்சொ ப்ராப்ளம் இங்க எல்லா கொஞ்சொ மிஸ்ட்டு மாரி ஆயித்துட்ருக்கா
அ அதுனால உங்க டவர் கெடைக்க மாட்டேங்கிது
ஆமா ஆமா ஆமா ஆ குளுர் ஏரியாதா நீலகிரில இருக்கோ நாங்க
அங்க இருக்கீங்ளா பரவால நல்லா இருக்குமே இப்போ இந்த கா வெயில் காலத்துக்குலா
ஆமா ஆமா ஆமா இன்னகி நாங்க நீலகிரில இருக்கோ
இங்க வெயிலு கொஞ்சொ
இங்க எல்லா கொஞ்சொ இப்போ வந்து மழ ஆமா மழ பேயுது
மழ கொஞ்சொ எப்டி நல்லா இருக்குமா ஒங்களுக்கு குளு
நல்ல குளுர்ச்சியா இருக்கு ஆ இருக்கு நாங்க அப்டியே பழகிட்டோ
ஹில்ஸ்ல வந்து இந்த மரொ பிளவர்ஸ்ல்லா அதிகமா இருக்குமாங்க
ஆமா ஃப்ளவர்ஸ் எல்லா நல்லா அதிகமா இருக்கு வெஜிடேபிள்ஸ் எல்லா ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு
அதிகமா அந்த முட்டக்கோசு காலிஃப்ளவர் உருள கெழங்கு ம் எல்லா காயு கெடைக்கு
கண்டிப்பா எல்லா வெஜிடேப்ளுமே வந்து ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு பீன்ஸ்ஸு கேரட்டு அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா கெக்கு பீட்ரூட் எல்லா போடுவாங்க
முட்டக்கோசு அ முட்டக்கோசு ம் காலிஃப்ளவர் வேறன்னாங்க வெள்ளப்பூடல்லா நெறைய கெடைக்குமாங்க பூண்டு பூண்டு கெடைக்குமாங்க
ஆ பூண்டுமே கெடைக்கு பூண்டு அப்பறொ இப்போ இது
மிளகு போடுவாங்களா அங்க ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு ஆ
ஆமாமா உருளை கிழங்க எல்லா போடுவாங்க
மெளகு போடுவாங்களாங்க அங்க மெளகு மெளகு மெளகு
மெளகு வந்து அவ்ளோ கெடைக்காதுங்க
ஆ அந்த காய்கறி மட்டு கெடைக்கு
ஆமா ஆமா ஆமா
காய்கறிகள் மட்டு பழங்கள் என்ன பழங்கள் கெடைக்கு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் கெடைக்கு
ஏ இங்க ஸ்ட்ராபெரி பண்ணுவாங்க
ஆ அப்ப வேற என்ன பழங்கள் கெடைக்கு ஆ கேக்குதா
பேரிக்கா பேரிக்கா இருக்கு இல்லையா
ஆ ஆமா பேரிக்கா நல்லது அது கெடைக்கு
கொய்யாப்பழோ என்னங்க ஹலோ புரியல
டவர் ப்ராப்ளம்னு நெனைக்கிறே சொல்லுங்க ஹலோ கேக்குதா ஆ ஆப்பிளு ஆ ஆப்பிள் கெடைக்குமா
ஆப்பிள் எல்லா இல்லங்க ஆப்பிள் எல்லாம் இல்
ம் பேரிக்காருக்
ஆப்பிள் கெடையாது இது எல்லா கெடைக்கு ஸ்ட்ராபெரி கெடைக்கு
ஆ ப்ளம்ஸு
ஆ பிளம்ஸ் கூட ரேரு தா அவ்ளோ கெடைக்காது பிளம்ஸ் வந்து ரேரா கெடைக்கு
எல்லா பழங்களுமே ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு உங்களுக்கு
இல்ல குறிப்பிட்ட பழங்கள் தா வந்து ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு
எப்படி நீங்க ஸ்கூல் கூல் பிள்ளைங்கள வச் ஸ்கூட்டில கூட்டிகிட்டு போவீங்களா இல்ல நடந்தே போயிடுவீங்களா ஸ்கூலுு ஸ்கூலக்கு நடந்து போவிங்களா
வேனு வேனு
அதுல போயிருவீங்களா
ஆமா ஆமா நம்ம ஊர்ல இருந்து
எவ்ளோ தூர இருக்கு போறதுக்கு கேக்குதாங்க
ஹலோ
ஒரே